நை பே
நைட்டு தோச சட்னி
அப்டியா
நீங்க
நா இன்னெக்கி ரைஸ் தா சாப்ட்டே இன்னிக்கி மீன் கொழம்பு
நேத்தான மீன் கொழம்பு சொன்னீங்க
இன்னிக்கு மீன் கொழம்பு தா ஐ மீன் எங்க வீட்ல காச்சல எங்க வீட்ல சமக்கெல ஏ தங்கச்சி வந்து அவ்ங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனாங்ளா அவ பொண்ண வந்து கூட்டு போல இன்னிக்கி அதனால அ அவ்ங்க மாமியார் வந்து இன்னெக்கி வரால் மீன் வாங்கிர்ந்தாங்க வரா மீனு செரி இவனுக்கு அவளுக்கு சேர்த்து குடுத்து விட்டாங்க
ம்
ன்னு சாப்டவே இல்ல அத வச்சு நா சாப்ட்டே
ம்
இங்க வந்து இன்னைக்கு என்ன செய் இன்னைக்கு எங்க வீட்ல இன்னிக்கி எங்க வீட்ல வந்து பொறியல் தா
ம் ம்
இங்க பொறியல்லு அதுக்கப்றோ கே பருப்பு ரசம் ஆக்சுலா இன்னிக் ஏ என்ன பிளான் போட்ருந்தோனா அ ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்டுவோ அப்டின்னு சொல்லிட்டு இங்க வாப்பஸ் வாங்கிருந்தாங்க இவனு இவன் ஒரே கூப்ட்டுட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள மதியானோ இப்டி ஆயிடுச்சு
அதா அதா
எங்க ஊர்ல இத்தாலியன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு
ம்
ஒரு ரெஸ்டாரண்ட் அங்கதா போணுனு பிளான் போட்டோ
ம்
அவனுக்கு கா இன்னைக்கு ஈவ்னீங் ஹாஸ்பிட்டல் போறப்போ கூட கூப்ட்டோ போணு போணு போனொண்ணே
ம்
சரியானதுக்கப்றோ போலான்னு சொல்லிட்டு
சேரி
சொல்லி வெச்சிருக்கேன்
ஹாய் பாப்பா நா துணி போட்டுவிட்டீங்ளா ஈற துணிய முதுகுல
இன்னும் போடல
போடுங்க போட்டிங்கன்னா பாருங்க ஒரு பத்து நிமிஷோ ஒடம்பு நார்மலாயிடு டெம்ப்ரேச்சர் செக் பண்ணினா உங்க டவுனானது நல்லாவே ரிசல்ட் தெரியு உங்ளுக்கு
எனக்கு எப்டினா இப்ப எழுப்பிருவேன் எழுப்பி எதாவது குடுத்துட்டு இன்னொரு பத்து நிமிஷத்துல
ம்
எதாவது கடிகக குடுத்துட்டு சாப்ட குடுத்துட்டு நல்லா வெந்நீ குடுப்ப குடுத்துட்டு யூரின் போயிட்டானா அதுக்கப்றோ அது அப்டியே கொஞ்சோ கொறையுது
ஆமாமா
அந்த கிருமியெல்லா வெளியேருமல்ல
ம் பாருங்க நாளைக்கு காலைல என்ன பண்ணுங்க சாத்துக்கொடி ஜூஸ் குடுக்க ஆரம்பிங்க சுடு தண்ணில கொஞ்சோ கலந்துக்கங்க ஆரஞ்சு கெடையாது சாத்து இப்ப தெரியுமல்ல உங்ளுக்கு வித்தியாசோ ஆ அதே அதா ஆமா ஆரஞ்சு குடுக்கூடாது ஆனா சாத்துக்குடி நம்ம எவ்ளோ வேணா குடிக்கலா ரொம்ப நல்லது ஒடம்புக்கு
அப்டியா அதுல அவ்ளோ இது இருக்கு
அதே மாரி நம்ம அந்த அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் சொல்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் சின்னதா
சத்துமா களியா
ஆ இல்ல அதில்ல சுகாதாரோ சத்துமாவு இல்ல சத்துமா கூழா சாப்ட்றாரா சாப்டுவீங்ளா
அதெல்லா சாப்பட மாட்டான்
அதுலதா சத்தே இருக்குது எங்க வீட்ல எ ம்
பண்ணி குடுத்தா சாப்டுவானா குழி பணியாற மாதிரி அந்த பனானால்லா போட்டு
ம்
இந்த பேன் கேக் மாதிரி பண்ணி குடுத்தா சாப்டுவான் அதுக்கப்றோ நெய் ஊத்தி குழி பணியாற மாரி அதுல ஊத்தி விட்டா அப்டி சாப்டுவான் அதே களி மாதிரி கிண்டி குடுத்தா சாப்ட மாட்டான்
இன்னொன்னு இப்டி பண்ணுங்க நம்ம நம்ம ஆ தண்ண ஊத்தி பெனஞ்சு கொளக்கட்ட மாரி புடுச்சு ஆவிகாட்டி குடுங்க இட்லி சட்டில
சாப்டவே மாட்டா
அதுலதா சத்தே இருக்குது என் பையன பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கு மூணாவது போறான் இப்போ வரைக்கு அதுதா வேணு அடம் புடிக்கிறான் இப்ப பாப்பா பாப்பா ஸ்கூல் போறதுனால அங்க குடுக்கறாங்க அத வாங்கிட்டு வந்தனால அவன் எனக்கு வேணுன்னு அடம்புடிக்கிறான்
ஓ ஸ்கூல்ல அதெல்லாம் குடுப்பாங்ளா
நீ அந்த நோட்டீஸ் கொடுக்குறாங்களா
இங்கே எங்கே கொடுப்பாங்கன்னா அங்கன்வாடில தான் கொடுப்பாங்க ஆனா இந்த கொழந்த பிரெக்னன்ட்டா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க இல்ல கொழந்த பெத்தா
கொழந்த ஸ்கூல் போனாலு கொடுப்பாங்க இப்ப எங்க பாப்பா அங்க தான் போயிட்டுருக்கா இப்ப அங்கன்வாடி தான் போய்ட்டுருக்கா குடுக்குறாங்களே
அப்டியா
ம் அங்கன்வாடியா உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரு இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க குடுப்பாங்க நா என்ன சொல்ல வந்தேன்னா அதுக்குள்ள நீங்க அதுக்கு போயிட்டீங்க ஃபோன மறந்துட்டேன் என்னது என்னமோ சொல்ல வந்தனே
என்னாச்சு
இல்ல இல்ல நான் கேக்க ஒன்னு சாப்டற விஷயத்தில் நீங்கள் அந்த சத்து மாவு சொல்லீந்திங்கன்னா
ஆமாம் அய்யய்யோ ஏதோ கொழக்கட்ட புடிச்சு கொடுக்கணுன்னு சொன்னிங்ல அதுவா
முன்னாடி நான் பேச வந்தேன் ஓ கே
சேரிங்க ஞாபகோ வரும்போது சொல்லுங்ளே
அதுதான் நான் அந்த ஃபுட்டு பத்தி சொல்லலாம்னு வந்தேன்
ம் மண்டையெல்லாம் கொழம்பிரும் கொழம்பி பேயிரும் ஞாபகத்துக்கு வரலன்னா
நா சாத்துக்குடி ஜூஸ் ஒன்னு குடுக்க சொன்னேனா அதே மாத்ரி வேற என்னமோ ஒன்னு யோஸ்ச்சேன்
அதுக்கப்றம் கொலுக்கட்டைய தான் சொன்னீங்க
இல்ல அது நா ஒண்ணு ஆரம்பிக்கிறா நா ஆரம்பிச் நீங்க அத இத கொண்டு கொண்டு வரும்போது அப்டியே
ஆரம் ஆரம்ப சுகாதார நெலையெனு சொல்ல வந்திங்ளா
அந்த சின்னதா ஹாஸ்பிட்டல் மாரி வச்சிருப்பாங்க ஆரம்ப சுகாதார கவர்மெண்ட்டோடது
ஆ ஹா
அத அது பாத்திங்கன்னா ந நம்ம ஓஆர்எஸ் பவுடுர்னு ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க தெரியுமா
அப்டியா அதெல்லா கொடுப்பாங்களா
இல்ல இல்ல ஓ ஆர் எஸ் பாக்கெட்ன்னு சொல்லிட்டு லூஸ் மோஷன் போனானா தண்ணில கலந்து குடீங்கன்னு சொல்லி கொடுப்பாங்களே பாக்கெட்டு
ஆம் ஆமா
அந்த பாக்கெட் வந்து நீங்க காய்ச்சல் இருக்கப்பையு குடுக்கலா கலந்து நீங்க அத கலந்து குடுத்தீங்னா அதுக்கும் பாத்தீங்னா ஒடனே காச்சல் வரும் ஒடனே ஒடம்பு ரெடி ஆவும் நல்லபடியா
அப்டியா
ஆமா அந்த ஓ ஆர் ரஎஸ் பாக்கெட்டுன் பவுட்ரு
ஆஹா
அது நீங்கள் தண்ணியில கலந்து கொடுக்கலாம் அதுக்கும் ஒரு லிட்டர் தண்ணியில அதை அந்த பவுட்ரை கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஒன் டே புல்லாவே அந்தண்ணி தான் நீங்க குடுக்கணும் வேற எந்த தண்ணியும் குடுக்க கூடாது நீங்க
நான் குடிச்சிருக்கேன் அந்த மாரி
ம் அதுதான் சொல்றேன் அது வந்து கொடுத்தீங்கன்னா அது உடம்புல எப்பேர்பட்ட வழி இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணும் காச்சலுக்கு நல்லபடிய கேக்குங்க அந்த ஓ ஆர் எஸ் வாட்டரு
ஆமா அதை குடிக்க குடிக்க ஆ யூரின் பாஸ் பண்ணும்போது அந்தக் கிருமி எல்லாமே அப்டி வெளிய போய்ரு
அதுவு போவு உள்ளுக்குள்ள போய் அது வேல செய்யு உங்களுக்கு ரத்த அந்தளவுக்கு மருந்துனா இருக்கு அதுல்ல ஆமா
ஓகே ட்ரை பண்ற
ம் அது மாரி எனக் தெரிஞ்சி நாளைக்கு மொதல்ல நீங்க சாத்துக்குடி ஜூஸ் குடிங்க அதுவே போது ஃபஸ்ட்டு அதுக்கப்றோ அந்தா ஒன் டே ஃபுல்லாவே அந்த ஓ ஆர் எஸ் வாட்டரு கலந்து குடுத்தீங்கனாவே அதுலே சீக்கரோ ரெக்கவர் ஆய்ருவாங்க
இவன் என்ன பண்ணுவனா அந்த வெந்நீர் இருக்குல்ல அது ஆறிருச்சுனாலே குடிக்க மாட்டா இவன் அப்டி ஒரு கேரக்ட்ரு
தெருங்க வெதுவெதுன்னு இருந்தா கூட வெந்நீர் வந்து குடிக்க முடியு ஆரி போச்சுனா கசக்கு ஒரு கடுகடுத்த மாரி இருக்கு
ஆமா அதா ஆறிப்போச்சுனா குடிக்கவே மாட்டா
புரில
ஆறி போச்சுனா குடிக்கவே மாட்டான் போன் வருது
ஆ எனக்கு போன் தா வருது ம்
உங்களுக்கு தா சொல்ற
அது எனக்குதா போன் வருது ஆனா இது கட்டாயிருமே இருங்க இத பேசி முடிச்சுர்லா இருங்க இன்னு எவ் எவ்ளோ நேரம் காட்டுது இன்னு கொஞ்ச நேரோ கட்டுதா
இன்னு ஒரு நாலு நிமிஷம் இருக்கு
ம்
வீட்ல இருந்து வந்தாச்சு வீட்ல அவுங்க தனியாலா இருப்பாங்க
எங்க புரில
வீட்ல உங்க ஒய்ஃப் தனியாதான இருப்பாங்க
இல்லையே நா வீட்ல தா இருக்க ஒர்க் ஃப்ரம் கோம் தா எனக்கு நானு
அப்படியா வீட்ல வச்சு ஒர்க்கா
ஆமா ஒர்க் வீட்லதா ஆபீஸ் கெடையாது வீட்ல தா ஒர்க்கு நா ஹால்ல இருக்க அவங்கெல்லா பெட்ரூம்ல தூங்கிட்டுருக்காங்க
ஓ ஓகே ஓகே ஓகே
தா எனக்கு ஆபீஸ்ல்லா உங்களுக்கு இவ்ளோ நேர போன் பேச விடுவாங்களா
அத தா யோசிச்ச
ஒர்க் ஃபர்ம் ஹோம் தா இது
அப்ப ஏன் பன்னெண்டு மணிக்கு அப்றோன்னு சொன்னீங்க வீட்ல
மீட்டிங்கு அந்த கால்ல எனக்கு வரிசையா அந்த ஆரம்பிச்சவுனே லாக்கின் பண்ணோனே எனக்கு வரிசைய அந்த மீட்டிங் கால்ல நெறைய இருக்கு அதெல்லா முடிச்சு ஃப்ரீயா ஆகுறதுக்கே எனக்கு அந்த டைம் ஆயிரு சோ இதுக்கப்றோ எனக்கு யாரு போன் பண்ண மாட்டாங்க அவுங்கவுங்க வேலைய பாப்பாங்க ஏதா டவுட் இருந்தா மட்டு தா என்ன கூப்டுவாங்க
அப்பிடியா
அதனால அந்த அந்த டேக்கு ஸ்டார்ட் பண்றப்ப அன்னைக்கு என்னென்ன ஒர்க் பண்ண போறோ என்னெல்லா இருக்கு என்ன டவுட் இருக்கு எல்லாமே கிளாரிஃபை பண்ணி கிளாயிரா
சேல சேலரில்லா நல்லா குடுப்பாங்ளா
ம் எக்ஸ்பீரியன்ஸு தா அதுல கெடைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருந்தா கம்மியா தா இருக்கு
அப்படியா அது செரி
எக்ஸ்பீரியன்ஸ் வேணு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கண்டிப்பா நல்ல சேல்ரி கெடைக்கு நம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்குங்ற பட்சத்தில உங்களுக்கு கம்மியா தா இருக்கு உங்களுக்கு சேல்ரி
அது சேரி எனக்கு எதாவ்து ஒரு வேல இருந்தா வாய்ன் குடுங்க
நீங்க எந்த வர்ஷோ பாஸ்டவுட் நீங்க
எப்டி
எந்த வர்ஷோ படிச்சு முடிச்சிங்க பாஸ் அவுட்டு காலேஜ்ஜு
காலேஜ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறா ஆமா ரெண்டாயிரத்தி பதினாறு சாரி சாரி சாரி பதினாறு இல்ல காலேஜ் முடிச்சதுதானே கேக்குறீங்க ரெண்டா
ஆ ஒரு வர்ஷோ தானே பெருசா டிஃப்ரன்ஸ் இல்ல
இ
அதனால நீங்க பத்து வர்ஷோ கேப்பா இருக்கீங்ளே
ஆமாமா
கேப்பு நம்ம கார்ப்ரேட்ட பொறுத்த வரைக்கு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல ஒங்களுக்கு வய்சு கம்மி ஆனா கேப்பு தா பப்பப் பாங்கன்னா அந்த கேப் அதிகமா இருந்துச்சுன்னா அவுங்களுக்கு எடுக்கது யோசிப்பாங்க இப்போ நம்ம ஒர்க் பண்ணிருக்கோ கொஞ்ச நாள் பிரேக் விட்டோ மேரேஜ் ஆய்ட்ச்சு ஆ கொழந்த அப்டின்னா அந்த ரீசன் அக்சப்ட் பண்ணிக்குவாங்க ஆனா நீங்க டோட்டலாவே பத் த்து வர்ஷமே நம்ம ஃப்ரீயா இருந்துட்டு திரும்ப வரோனா எடுக்கதுக்கு யோசிப்பாங்க கம்பெனிலலா அதல்லா ரூல்ஸ் இருக்கு
அது செரி ஆ ஹா
ம்
ஓகே பா
இங்கிலீஷோ இங்கிலீஷ் ஒங்களுக்கு நல்ல வருமா இங்கிலீஷ் பேசுவீங்ளா
பேசுவேனாலு ரொம்ப நல்லா பேசுவேன்னு சொல்ல முடியாது ஏதோ பேசுவே
ம்‌ ஏனா ஒரு சில க்ளைன்ட் கால்லா இருக்கு டீமா இங்கிலீஷ்ல பேசுவாங்க அப்டிங்கறப்பதா நமக்கு நம்ம கம்யூனிகேஷன் எப்டி இரு
அய்யய்யோ இங்கிலீஷ்லே எனக்கு பேச தெரியாது ஃபுல் அன்ட் ஃபுல்லு
இல்ல ஃபுல் அன்ட் ஃபுல் பேச போல வராதுங்க ஆனா குட்டி மீட்டிங்கு சிலஸ் க்ளைன்ட் கூட இன்ட்ராக்ஷன் பண்றது இல்ல மெயில் அனுப்புறது அதுக்கல்லா நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுன் சொல்லுவாங்க
ம் ஹும் எதோ புள்ளைங்களுக் கத்துகுடுக்குற அளவுக்கு இங்லீஷ்ல தெரியு அவ்ளதா
இல்ல ப்ப நீங்க டீச்சிங் போறப்ப என்ன உங்ளுக்கு நீங்க டெ டெய்லி டெய்லி டெவலப் பண்லாம்ல
டெவலப் பண்லாந்தா நா எடுக்குறது என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டட் பசங்களுக்குதா எடுக்குறே அப்டிங்கறப்போ நா என்ன சொல்லி குடுக்குறது அவுங்களுக்குமே ஆமா அவுங்களுக்கு என்ன கிரீட்டிங் பேஸிக் சின்ன சின்ன வார்த்தைகள் அந்த மாத்ரி தான சொல்லிக் குடுக்
எயித்துக்கு மேலதா கொஞ்சோ ப்ரீஃபா இருக்கு ஒங்களுக்கு
இவுங்களுக்கு அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாருக்கு கத்துக்க வெக்கதுக்குள்ள சின்ன சின்ன வார்த்தைகள்
எனக்கு ஃபோன் வந்து ஒங்களுக் கேட்டுச்சா சவுண்டு
ம் ஆமா கேட்டுச்சே அதனாலதா சொன்னே ஃபோன் வருதுன்னு
பரவால்ல இந்த சவுண்டெல்லா எனக்கேக்குதே பரவால்ல
ஆமா எல்லாமே கேக்கு
சேர் சேர் சேரி
மதியானோ என்ன சாப்பாடு
அதா காளான் பிரியாணி சொன்னன்ல மறந்துட்டீங்ளா அதுக்குள்ள
அய்யய்யோ சாரி சாரி
ஸ
மூனு மணிக்கு எஞ்சி சாப்ட்டுருப்பீங்கள
கரெக்டா நா சாப்ட்றப்பா அமா ரெண்டர டூ மூனு எந்திரிச்சு குளிச்சிட்டு சாப்ட உக்காந்தானா டைம் கரெக்டா இருக்கு
கரெக்டா சொன்னேன்னா கரெக்டா பண்ணிட்டேன்னா
கரட்க்டான டைம் தா
ம்
சாப்ட்டன்னா அதுக்கப்பறோ கொஞ்ச நேர ஃபோன் நோன்டிட்டு இருப்பே அதுக்கப்பறோ பாப்பா என்ன நோன்டிட்டு இருப்பா அவ்ளு ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு போலே நோண்டிட்டுப்பா இன்னு ஒரு மண் நேரலத்துல என் பைய வந்துருவா அவ்ங்களா நோண்டுவாங்க அதே டைம் அப்டியே போகு அதுக்கப்பறோ ஒரு ஆறு மணிக்குமேல ஃப்ரீயாவ நா அதுக்கப்பறோ
அது செரி
அதுக்கப்றோ கொண் நேரோ படுத்துருப்ப தூக்கவந்தா தூங்குவ நைட்ஷிஃப்ட்டு பாக்கறதுக்கு ஒரு சில டைம் தூக்கோ வரு ஒரு சிலடைம் தூக்கோ வராது
செரி எப்ப திரும்ப அப்போ காலதா தூங்குவீங்ளா அதுக்கெடைல சும்மா கூட தூங்கக்கூடாதா
ஆஹாம் தூங்கனா அப்றோ வேல யாரு பாக்கறது
இல்ல எதாது வேல இல்ல அப்டீன்னா சும்மா கொஞ்ச நேரங்கூட தூங்க மாட்டீங்களா
படு படுத்துத்திருக்லா ரெஸ்ட் எடுக்கலா நம்ப ஆனா தூங்க முடியாது எந்த நேரத்துல டாஸ்க் வருது எப்ப மெயில் வருதுனு நமக்கு தெரியாதுல்ல நமக்கு
அய்யயோ முழிச்சுடே எப்டிருப்பீங்க
நம்ம முழிச்சேதா இருக்கனு அப்டி பழகியாச்சுல அதனால அப்டி பழகியாச்சுல அதனால அதாஅ தா நம்ம இப்ப சனிஞாயர் கூட பாத்தீங்கன்னா இந்த நேரோ முழிச்சுதா இருப்பே ஃபோன் நேண்டிட்டு தா இருப்பே தூக்க வராது விடிஞ்சி காலைல அஞ்சு மணிக்கு மேல தா தூங்குவே அப்டியே பழகிருச்சு ஒடம்பு அந்த ன்ன விடிஞ்சாதா எனக்கு தூக்கமே வரு வீட்லல்லா எந்திரிப்பாங்க நா அப்பதா தூங்கவே நா போவ
ம்ஹ்ம்
ஆ எ ஒடம்பு அப்டியே செட் ஆயிருச்சு அதுக்கு
ஓகே ஓகே சேரி நா கூப்பட்ற
ம் சேரி நா அதா ஃபோன் பேசிட்டு வந்தர்ற உங்களுக் கூப்பட்ற இருங்க
ஆ செரி ஃப்ரீ ஆய்டு சொல்லுங்க பாய்